ஹலோ ஆஹ் ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க
என்ன தோழி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம் இன்னைக்கி
அப்டிங்களா வேலை எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டீங்களா ஃப்ரீயா இருக்கீங்க
இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு தோழி அதுக்கப்புறம் இனிமேதான் போய் மதிய உணவே நான் சமைக்கணும் அதனால கொ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறமா வந்து போய் பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்
சூப்பர் சிஸ்டர் அப்புறம் உம் உங்க ஊர்லாம் எப்டி இருக்கு வெயில் எப்டி இருக்கு
வெயில் சொல்லவா வேணும் மண்டையை பொலக்குது வெயில் ரொம்ப கொடுமையா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா நேத்தா இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல மழை இங்க அந்த மழை பெஞ்சோனே கொஞ்சம் வந்து அந்த வெயில் தனிஞ்ச மாரி இருக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் பேய்ஞ்சுது மழை ஆனா நல்லா பேஞ்சி ஓரளவுக்கு வந்து அந்த வெயில தனிச்சிருச்சு அதனால ஓவரால் கொஞ்சம் வெயில் ஓகேன்னு சொல்லுவேன் உங்க ஊர் பக்கம் என்ன மழைல்லாம் வந்துச்சா
இங்க வந்து மேகம்தான் வருமே தவிர மழை வராது வந்து அப்டியே மழை பெய்யற மாரி ஒரு சீன் போட்டு அதுக்கப்புறம் போயிரும்
ஓ அப்படியா மழை பேஞ்சா கொஞ்சம் வெயில் தனியையும்
அப்புறம் உங்க ஊர்ல ஏதோ கோவில்னா திருவிழா ஏதோ வருதா உங்க ஊர்ல பேமஸான விஷயங்கள் ஏதோ இருந்தா சொல்லுங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்
ஆஹ் எங்க பக்கம் ஒரு உலக புகழ் பெற்ற சிவன் கோயில் இருக்கு தோழி அந்த கோயில் பாத்தீங்கன்னா அஹ நடனமாடுற விதத்துல வந்து சிவனை வந்து வச்சிருப்பாங்க அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய கட்டிடக்கலை அது வந்து பாக்கவே ரொம்பவும் வரலாறுல அஹ உள்ள ஒரு கட்டிட கலையாது அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோபுரங்கள் எல்லாமே வந்து ஒன்னா அழகா இருக்கும் கொஞ்சம் ஏதாவது உயரமான இடத்துல போய் நம்ம நின்று பார்த்தோம்னா அந்த கோபுரங்களை பாக்குறதே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகா இருக்கும் அது வந்து ரொம்பவும் எனக்குப் பெருமையான விஷயம் என்னோட ஊர் பக்கத்துல அந்த ஒரு கோயில் இருக்குது வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம்
நீங்க சொல்லும் போதே அந்த கோவில்க்கு வந்து பாக்கணும் அபடின்னு சொல்லி ஆசையா ஒரு நாள் வரணும் உம் கண்டிப்பா வறேன்
வாங்க வாங்க நான் எதிர்பாக்றேன் உங்கள
ஓகே ஓகே வேற என்னல்லாம் பேமஸ் இருக்கு ஆஹ் எங்க எங்க ஊர்லயும் நறைய பேமஸ்ஸான பெரிய பெரிய கோயில்லாம் இருக்குது இங்க வந்து ரொம்ப பேமஸ்ஸான கோயில் அப்டின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவிலு இங்க பாத்தீங்கன்னா அஹ எப்பவுமே கூட்டமாதான் இருக்கும் அஹ வெளிநாடுகள்ல இருந்துதெல்லாம் வந்து நறைய பேரு வந்து இங்க வந்து சாமி கும்டுட்டு போவாங்க உம் அது லீவ் நள் எல்லாம் வந்து போணும்ன்னு வச்சுக்கோங்களே சாமிய பாக்குறதே கஷ்ட அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் கோவில் வந்து நான் நாலு வாசல் இருக்கும் அவ்ளோ பெருசா இருக்கும் பாக்குறதுக்கே உள்ள வந்து ஒரு தெப்ப குளம் இருக்கும் அதுல வந்து எப்பப்ப இந்த ஒரு அஹ் தண்ணி வந்து வந்துட்டே இருக்குமா அந்த சத்தம் அதெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் கோவில் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும்
நானு பாத்திருக்கேன் தோழி அதை வந்து நான் புகைப்படமா பாத்திருக்கேன் அந்த கோபுரங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சொல்ற மாரிதான் எங்க கோயிலயும் வந்து நறைய வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுத்தி பாப்பாங்க அது ரொம்ப ஒரு பேமஸான ஒரு விஷயம்னு தான் சொல்லுவோம் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து அந்த கோயிலுக்குனே ஒரு சிறப்பு இருக்கு அது உண்மையா சொல்லலாம் அதே மாரி கோயிலுக்கு அப்டின்னு மட்டும் இல்லாம உணவு பழக்கம் கலாச்சாரம் இதாம் கூட நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பெருமையா சொல்லலாம் அந்த வகைல உங்க ஊர் பக்கத்துல உள்ள ஒரு சிறப்பான உணவு ஏதாவது அதை பத்தி சொல்ல முடியுமா சொல்லுங்களே
எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸானதுனா வந்து பண் பரோட்டானு சொல்வாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளியூர்ல வந்தாலும் வந்து இங்க வர்றவுங்க எல்லாருமே அதுதான் கேட்டு வாங்கி சாப்டு போவாங்க நறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் அஹ் அதாவது மத்த எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு அப்டி நல்லா இருக்கும்ன்னு சொல்லி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல உங்களுக்கே எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா இதுவரைக்கும் வந்து நான் சாப்பிட்ட வரைக்கும் இங்க வந்து எல்லா ஹோட்டல்லயுமே மேக்சிமம் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா ஜிகர்தண்டானு சொல்லிபாங்க அது அவ்ளோ சூப்பரா இருக்கும் நம்ம எங்கயாவது வெயில்ல போய்டு வந்து அத குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கும் அவ்ளோ டேஸ்ட் வந்து அத அடிச்சுக்கவே முடியாது அந்த கடையில பாத்தீங்கன்னா எப்பவும் கூட்டம் கூ நின்னுட்டுதான் இருக்கும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் உங்க ஊர்ல பேமஸ்ஸான உணவுனா என்ன அது
ஆஹ் எங்க ஊர்ல சொல்லாம் நறைய சொல்லலாம் தோழி இப்ப நீங்க ஜிகர்தண்டான்னு ஒண்ணு சொல்றீங்கள ஆக்சுவலா அதை நான் குடிச்சதே இல்ல ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப எ நீங்க பன் பரோட்டா அப்படின்னு சொல்றீங்கல்ல எங்கதுல பரோட்டாங்கிறது வந்து எங்க ஊர்லயுமே பேமஸூ நல்லா பண்ணுவாங்க இப்ப நான் வேற ஊருக்கு வந்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல கூட சாப்பாடு நல்லாவே இருக்காது தோழி அந்த எங்களுடைய ஊர்ல இருந்த மாரியே கெடையாது அதனால அது எங்க ஊர் உணவு நீங்க சொல்றீங்க உங்கூர் உணவு வந்து ரொம்ப சிறந்தது வேற எங்கயும் நான் எனக்கு அது பிடிச்சதுல்ல வேற எங்கேயோ நான் ரசிச்சதில்ன்னு சொல்றீங்கல்ல அதே மாரிதான் நானும் என்னோட கிராமத்துல எங்களோட ஊர்ல வந்து நாங்க சாப்ட உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக வேற எங்கயாவது வெளியில வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நெனைச்ச வாங்குனாலும் ஏண்டா வாங்கனும் அப்படின்ற மாரிதான் இருக்கு அதே மாரி நீங்க சொல்ற மாரி அந்த பரோட்டாவும் எங்க ஊர்ல செம்ம பேமஸூ அதுக்கு சால்னா ஒண்ணு குடுப்பாங்க அதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் மத்தபடி இந்த சாப்பாடு பொரியல் பொங்கல் இது எல்லாமே வந்து ந்து நம்பூறுவததுல வந்து ரொம்ப ஒரு ஒரு இனிமையான ஒரு உணவுன்னு தான் சொல்லுவோம் அது எல்லா நாக்குக்கும் ரொம்ப இனிமை தரைய தரக்கூடிய ஒரு விஷயம் தான் நானும் சொல்லுவேன்
ஓகே சிஸ்டர் ஓகே ஆஹ் வேற எந்த மாரியான இடங்கள்ல்லாம் உங்க ஊர்ல ஃபேமஸா இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
உம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அதான் கோயில்கள் நிறைய இருக்கு அத வந்து சொல்லலாம் அந்த மாரி இப்ப நிறைய சொல்லுவாங்கல்ல பாரம்பரியமான கோயில்கள் அப்படின்றது வந்து நம்ம ஊரு உங்க ஊர் உங்க ஊர்லயுமே அது வந்து பாரம்பரியமான கோயில்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப இங்க நடராஜர் கோயில் நான் பார்த்தீன்னா நிறைய வந்து ஒரு ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அது ரொம்ப பேமஸ் அது வந்து அந்த திருவிழா காலத்துல வந்து விளக்கு பூஜை ஒண்ணு வைப்பாங்க அவ்ளோ வந்து நா அந்த ஊர்லதான் இருக்கேன் ஆனாலுமே நான் இன்னும் அந்த ஆயிரங்கள் மண்டபம் அப்படினு சொல்ற அந்த குறிப்பிட்ட அந்த இதை மட்டும் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் ஏனா அன்னைக்கு அவ்ளவு கூட்டங்கள் இருக்கும் அத தாண்டி நம்ம உள்ள போய் பாக்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது திரைப்படத்தில் கூட அ அந்த வந்து அ அங்க வந்து அஹ காட்சிகள் எடுத்திருக்காங்க அது பார்கக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த அந்த பங்க்ஷனை பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்னுமே நான் உள்ள போய் பார்த்தது கிடையில நீங்க வந்து அத கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பத்தி
ஆஹ கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நான் சொன்னேன்னை மீனாட்சி அம்மன் டெம்பிள் அங்கயுமே வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அதுல வந்து பார்த்த ரொம்ப பெருசா இருக்கும் போய் அங்க பார்த்தா ரொம்ப அமைதியாதான் இருக்கும் நிறைய பேர் வந்து அங்க உட்காந்து தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஹ ரொம்ப சூப் சூப்பரா இருக்கும் அப்புறம் வந்து இங்க வேற என்ன பேமஸா இருக்குன்னா திருமலை நாயக்கர் மஹால்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அது நூறு வருஷம் பழமையான கட்டடம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ அழகா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அங்கயுமே டூரிஸ்ட் எல்லாம் வந்து பார்த் பார்த்துட்டு போவாங்க அப்புறம் நிறைய திரைப்படங்கள் எல்லாம் வந்து அந்த மஹால்ல எடுத்திருக்காங்க அஹ அந்த கட்டடத்தை வந்து நம்ம ஒரு மூணு பேர் நாலு பேர் அந்த தூணை வந்து சேர்ந்து பிடிச்சாதான் புடிக்க முடியும் அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பேமிலியோட பொய் சுத்தி பார்தோம் அப்படினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவை வாங்க
கண்டிப்பா தோழி நானும் வரேன் ஆஹ நான் அதே மாரி நீங்க சொன்ன மாதிரி எங்கதுல இன்னும் பேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிச்சாவரம்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்லுவோம் அதுல போட்டிங் போற மாரி இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் உள்ளார அப்படியே ஃபுல்லா அ அந்த அது செடி என்ன மரேனே அது தெரியல கொஞ்சம் கொடி கொடியா ஏததோ வரும் நாங்க போயிருக்கோம் அது ஒரு டைம் நாங்க ஒரே ஒரு டைம் தான் நான் போயிருக்கேன் அதுவும் ரொம்ப பேமஸா இருக்கும் நிறைய பேர் அங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுல போட்டிங் போவாங்க அது நல்லா இருக்கும் போட்டிங் போறாங்கன்னா அதுல வந்து ஆழமே இருக்காதுங்க நீங்க அப்படியே கையை விட்டு எடுத்தீங்கன்னா அந்த மணல வரலாம் ஆனா அது ஒரு ஸ்மெல் வரும் அதனால அது யாரும் அவ்வளவு எடுக்க மாட்டாங்க ஆனா அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது ஒரு காட்டுக்குள்ள போட்டிங் போற மாரி அந்த பீல் இருக்கும் அது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நாங்க ஆனா ஒரே ஒரு டைம் தான் நான் போயிருக்கேன் போவே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நீங்க அங்கல்லாம் போயிருக்கீங்களா அந்த பிச்சாவரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுல போட்டிங் போயிருக்கீங்களா அத பத்தி ஏதாவது சொல்லுங்களே
இங்க அந்த மாதிரி போட்டிங்ல்லாம் இதுவரைக்கும் போனது இல்ல இங்க வந்து திருவிழாக்கள் தான் வந்து நிறைய நடக்கும் அஹ் அப்புறம் சித்திரை திருவிழா வந்து இங்க அழுகர் கோவில் இருக்கு அதுவும் வந்து ரொம்ப பேமஸான கோவில் அப்புறம் இந்த சித்திரை மாசம் வந்து இந்த திருவிழா வந்து பத்து நாள் நடக்கும் கொடியல்லாம் ஏத்தி ரொம்ப பிரமாண்டமா கொண்டாடுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா வந்து மதுரையில நிறைய கடை இருக்கு ஆனா வந்து எப்போ பார்த்தாலும் அந்த கடையில வந்து கூட்டம் இருக்கும் ஆனா அந்த பத்து நாள் மட்டும் பார்த்தா எல்லாருமே அந்தஹ சித்திரை திருவிழாவ கொண்டாடுறதுக்காக தான் இருப்பாங்க கடையில எல்லாம் அவ்வளவா கூட்டம் இருக்காது அஹ் மக்கள் எல்லாருமே வந்து சாயந்தரம் ஆனா சாமி வந்து ஊர்வலம் வருவாங்க அத பாரக்குறதுக்காக சாயந்தரம் சாய்ந்தரம் போயிருவாங்க அதுக்கப்புறம் ப பத்தாவது நாள் வந்து அழகர் ஆத்துல இறங்குறதுன்னு சொல்லி ஒரு பெரிய திருவிழா மாரி கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் வைப்பாங்க இந்த மாரி எல்லாம் வந்து ஃபேஸ்சா இருக்கும் ஆஹ் ஆனா மது இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி திருவிழா இந்த மாரி வந்து எதனாலும் ஒண்ணு கொண்டாடிட்டே தான் இருப்பாங்க
ஆஹ் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழி ஏன்னா திருவிழானாலேயே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஏதோ ஒரு திரைப்படத்தில் நான் பார்த்த இதுதான் அழகர் கல்லர் ஆத்தல இறங்குறாரு செல்லுவாங்க இது வந்து அவ்வளவா எனக்கு சினிமாவில் தான் நான் பத்திருக்கேன் அந்த பத்தவகேமே அது எனக்கு ரொ பிடிச்சமான ஒரு விஷயம் தான் ஆன எனக்கு நிறைய திருவிழாக்கள் பக்கணும் அங்க போகணும் அப்படில ஆச அதிகம் ஆனா வந்து ரொம்ப கூட்டத்துல வந்து நாறிய டைம் நான் மாட்டி எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அதனால வந்து இந்த மாரி இதுல போக மாட்டேன் தூரத்தில இருந்து பார்த்துட்டு போயிடுவேன்ன தவிர அந்த திருவிழாக்குள்ள போய் மாட்டிக்கிறது அந்த மாரி விஷயங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்கும் போது நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துல நம்மளோட கோயில் உணவு பழக்கம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயம் தா நான் சொல்வேன் தோழி
ஆமா ஆமா கண்டிப்பா ஓகே தோழி உங்களோட அனுபவத்த வந்து என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நம்ம அடுத்து வேற எதனாலும் பேசலாம்
ஓகே தோழி நன்றி நம்ம ரொம்ப நேரம் நம்ம பேசிருக்கோம் இத பத்தி நம்ம தமிழ்நாட்டின் பெருமையும் பத்தி பேசிருக்கோம் அந்த கோயில்களை பத்தி பேசினதும் எனக்கு சந்தோஷம் நன்றி
நன்றி